ஹலோ வணக்கம்மா அம்மா உங்க பேக் க்ரௌண்டு சத்த கேக்குதுமா கொஞ்ச தள்ளி வந்து பேசு ங்க பின்னாடி சத்த கேக்குது பாருங்க அந்த சத்த எல்லா கேட்ககூடாது கொஞ்ச தூரமா வந்து பேசுங்கமா ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதாமா
கேக்குதாமா ஆ ஹலோ கேக்குதுங்ளாமா ஆ
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நீங்க
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
ம் சாப்டாச்சா
இனிமேட் தா
இனிமே தா சாப்டணுமா என்ன ஸ்பெஷல் வீட்ல
பச்ச மொளகா பச்சடி
பச்ச மெளகா பச்சடி பரவால்ல கேள்விப்படாத பேறா இருக்கே எப்டி அது
அது வந்து அம்மா செய்வாங்க அது ஊர்ல ஆந்திரல பெசல் பச்ச மொளகா பச் பச்சடி அதனால அம்மா செய்வாங்க
அப்டீங்ளா சரி சரி அதுக்கு என்ன சாப்பாடா
அ சாப்பாட்டுக்கு இன்னு நல்லா இருக்கு அதோட தோசைக்கு நல்லா இருக்கு
அப்டிங்களா
ஆ ஈஸியா இருக்கு வெறு காலவ்ர் சீரம் மாரிதா இருக்கு
எப்டி செய்வீங்க சொல்லுங்க தோசைக்கு நல்லா இருக்கும்னா செஞ்சு பாக்கலா
வெறு அந்த தக்காளி வெங்காயோ நம்மளுக்கு எவ்ளோ வேணுமோ அவ்ளோ எடுத்துக்கணு ஃபர்ஸ்டு எத்தன பேரு சாப்பிட்ற மாரினு பாத்துட்டு
சரி சரி
ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு சும்மா உதார்த்துக்கு சொல்றே ஒறே முன் ஒன்னு அஞ்சு தக்காளி ஒரு ரெண்டு வெங்க வாயோ பச்ச மொளகா உங்களுக்கு கார ளாபொறுத்து இருக்கு பச்ச மொளகா நாங்க வந்து காரோ அதி அதிகமா சாப்பிட்றதுனால மேக்சிமம் ஒரு பத்து ரூவா பச்ச மொளகா வாங்கி போட்டுப்போ அப்றோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்றிங்களா
ஆ
அப்புறோ இது டேக்ஸ் இது எத்து டிஃபன் எட்த்து வொக்குறீங்களா பாக்ஸ்
உ சொல்லுங்க
அதுல ஃபஸ்ட்டு எண்ண ஊத்திட்டு அப்பறோ மெலுகு அர்த்த தக்காளி உ கொஞ்ச வெங்காயோ அதெல்லா போட்டு ஃபஸ் வதிக்கிகிறோ வதிக்கிகினோ
சரி
அப்பறோ உப்பு மிளகா அதெல்லா போட்டுட்டு
பேச வேணாணு சொல்லுங்க நீங்க மட்டு பேசுங்க ஆ கால் வேஸ்ட் ஆயிடு அதனால சொல்றே ஆ சொ சொல்லுங்க
அ அப்றோ மெளகா அதெல்லா போட்டுட்டு வறுத்துட்டு எட்து அத எட்த்து அப்படியே மிக்சில அரச்சிட்டு ஊத்தி சாப்பிட்ற ஆ சாப்புலா
சரி சரி சரி ஓகே நா பண்ணி பாக்குறே ஒரு தடவ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஆ சரி உங்களுக்கு பிடிச்ச படோ ஆ உங்களுக்கு பிடிச்ச படோ என்ன படத்த பத்தி பேசலாமா பழைய படமா பொதுப்படமா
எனக்கு அப்போ ரஜினி படந்தா ரொம்ப புடிச்ச வரும அப்பத்தி பட தா
அப்டியா செரி செரி எனக்கெல்லா அப்படிலா இல்ல எந்த படத்துல எந்த கதாநாயகன் எப்படி நடக்கிறாரோ அது புடிச்சிருக்கு அவ்ளோதா அந்த சமயத்துக்கு அந்த கதாபாத்திரோ பிடிக்கோ அதுக்கப்புறமா ந இ இவர தா பிடிக்கோ அவர தா புடிகன்டுன்லா இல்ல அந்த சமயத்து நல்லா இருக்கா ஸ்டோரி நல்லா இருக்கா அந் ஆ அவ்ளோதா உ சொல்லுங்க
பாட்டா இருந்தா நல்லா கேப்பே எத்தன தடவா இருந்தாலு
ஆமா கருத்துள்ள பாட்டுமா பழைய பாட்டுலெல்லா கருத்து அதிகோ இப்பல்லா எங்க ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது பேசுறதே பாடுறதே புரிய மாட்டேங்கிது பழைய பாட்டுலெல்லா கருத்து அதிகோ ஆ சொல்லுங்க
அந்த பழைய பாட்டு கேக்குறது இருக்கா இப்போ இருகுற பாட்டுல மாதிரிலா வராது அது
உண்மைதா உண்மைதா அதெல்லா கேட்டா மனசு இருக்க அந்த பாரோ கண்டிப்பா கண்டிப்பா பழைய பாட்லா பழைய பாட்டுலா ரொம்ப பழைய பாட்டுலா இல்ல
ஆஹா நைட்டு கெட்ச்சு பாட்டா
அதேதா அதேதா ஆ அந்தல வர மோகன் படோ பாட்டு ஆ உன்னிகிருஷ்ணன் பாடின பாட்டு இயேசுதாஸ் பாடுன பாட்டு எஸ் பி பி பாட்டு எஸ் பி பில ஹிந்தில பண்றது எனக்கு ரொம்ப புடிக்கு எஸ் பி பி து ஹிந்தி பாட்டு கேட்டுறுக்கே
எனக்கு ஹிந்தி பாட்டெல்லா பாக்க மாட்டே ன் தமிழ் தெலுங்கு பாட்டு அதெல்லா கேப்பே
அப்டிங்ளா ஆ எனக்கு தெலுங்கு புரியாது ஹிந்திதான புரியு அதனால ஹிந்தி பாட்டு கேப்பே ஹிந்தில எஸ் பி பி
எனக்கு ஆ எனக்கு ஹிந்தி தெரியாது-த - தெலுங்கு தா தெரியு அதனால தெலுங்கு பாட்டு கேப்போ
சரி சரி நா தமிழ எல்லா பாட்டுமே அதுலயு ரொம்ப வந்து எஸ் பி பி பாட்டுனா எனக்கு ரொம்ப அவ்ளோ அவ்ளோ ரொம்ப பிடிக்கு அந்த எ எஸ் பி பி யோட ஃபஸ்ட்டு பாட்டு ஆ
அவரு புடிக்காத பாட்டே இல்ல அவரு பாடி புடிக்காத பாட்டே
உண்மதா அவர் பாடுன மொதல் தமிழ் பாட்டு தெரியுமா அவர் ஃபஸ்டு ஃபஸ்டு பாடுனதே தெலுங்குல தா அது தெரியுமா எஸ் பி பி பாட ஆரம்பிச்சதே தெலுங்குல தா ஃபஸ்ட்டு அவர் பாட ஆரம்பிச்சாரு அதுக்கப்ற தா தமிழ் படத்ல பாடுனாரு அவர் பாடுன மொதல் பட வந்து எம் ஜி ஆ ரோட படத்ல தா பாடுனது
பஸ்ட்டா அவரு பாடுனது தெலுங்கா
ஆமா பஸ்டு பஸ்டு அவர் பாட ஆரம்பிச்சது தெலுங்கு தா எஸ் பி பி பாடுனது தெலுங்குக்காரு தா அவரு
நீங்க சொல்லிதா தெரியுது எனக்கு அவர் தெலுங்கு பாட்டு பாடுனாருன்ட்டு
தெலுங்கு தா ஃபஸ்டு அவர் அறிமுகமானது தெலுங்குல தா அதுக்கப்றோ தா தமிழ்லயே அறிமுகமான அவர் வந்து ஒரு தெலுங்குக்காரர் தா அவரு தமிழ்ல வந்து ஃபஸ்டு ஃபஸ்டு பாடுனது எம் ஜி ஆ ருக்காகதா அவர் பாடுன பாட்டு அது வந்து அடிமைப்பெண் படத்துல எம் ஜி ஆர் வந்து அந்த ஆயிரம் நிலவே பாட்டு தா எஸ் பி பி பாடுன மொதல் பாட்டு
பழய பாட்டெல்லா நல்லா பாப்பீங்ளோ
படோ எல்லா பாத்தது இல்ல எனக்கு பிடிக்கு பாட்லா ரொம்ப பிடிக்கு எங்க எத இப்பல்லா மீட்டிங்லா போட்டாங்னா இப்ப எம் ஜி ஆர் மீட்டிங் போனா எம் ஜி ஆர் பாட்டே போடுவாங்க தெரியுமா கலைஞர் போடா கலைஞர் போட அந்த இந்த மாரி அந்த அந்த நேரத்ல கேட்டு கேட்டு எனக்கு பழக்கொ எம் ஜி ஆர் பாட்ல எல்லா ரொம்ப லாப பாட்டுமே பிடிக்குண்ருல ஒரு சில பாட்டுகளில்ல வந்து கருத்து இருக்கு லவ் இருக்கு அதெலா இந்த அண்டமிப்பன் படத்ல அந்த பாட்டுலெல்லா அவ்ளோ அழகாக இருப்பாரு எம் ஜி ஆர் பாக்குறதுக்கே அந்த பாட்டுக்கு அவருடைய ஸ்டைலுக்கு அந்த பாட்டு கேட்குறதுக்கு அங்க அவ்ளோ நல்லா இருக்கு அதுக்காக எம் ஜி ஆர் தா பிடிக்கும்ன்டுல்லா இல்ல அந்த படத்துல அந் த ஹீரோ அந்த கேரக்ட்ரு நல்லா இருக்கு அந்த மாரி இப்ப சமீபத்துல நா பாத்த படோ வந்து தலைவன் தலைவி அதுதா நா கடைசியா பாத்தே அதுல வந்து விஜயசேதுபதி ஆக் டிங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த படத்துல அவருடைய கேரக்ட்ரு அவ்ளோ அழகா இருந்தது அவ்ளவுதா. அன்னக்கி புடிச்சது அத்தோட முடிஞ்சு போச்சு அந்த மாரி ஆனா பாட்டுன்றது மட்டு கேட்டுக்கிட்டே இருப்பே.
அதேதா அப் அ வேல செய்யும்போது கூட பாட்டு போட்டு கேட்டுனே வேல செஞ்சா வேல செய்ற இதுவு அந்த இன்ட்ரஸா செய்வே எந்த வேல செ
அதே மாரி எஸ் பி பி சார் வந்து ஹிந்தில சல்மான் கான் தெரியுமா அவருக்கு அவருடைய கொரலு வந்து அந்த அளவுக்கு ஷூட் ஆகு இந்தி படத்துல நடிக்கிறார்ல சல்மான் கான் அவருக்கு வந்து எஸ் பி பி யோட கொரலு வந்து அவ்ளோ அழகா இருக்கு சாஜன்னு ஒரு படோ எ அந்த இந்தி படோ அதுலயு சல்மான் கான் தா ஹீரோ அதுல வர்ற பாட்டெல்லா ஹிந்தி படத்துல அந் த அளவுக்கு அந்த படோ அவ்ளோ ஹிட்டு படமு ஹிட்டு பாட்டு ஹிட்டு ரெண்டுமே ஹிட்டுதா அதுல வந்து எஸ் பி பாடுன பாட்டுதா முக்காவாசி ச்சிருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு அந்த பாட்டல்லா எஸ் பி பி யா இந்த அளவுக்கு இந்தில பாடறாரு அப்டின்ட்டு.
அவரு எல்லா லேங்குவேஜ்லயு நல்லா பாட்றாரு பாட்டு இந்தியா இருந்தாலு சரி தமிழா இருந்
ம் எல்லாத்துலிமே அவர் கொரலு அந்த அளவு க்கு அதே மாரி யேசுதாஸ் கொரலு அவருடைய கொரலு வந்து சாந்தொ அவரு கொரலு வந்து அப்டியே சாந்தமா போயிட்ருக்கு அந்த அளவுக்கு அவருடைய அவருடைய கொ இல் அவருடைய கொரலெல்லா எனக்கு தனியாவே இப்ப படம் பாடி இருக்குது பட பாட்டு போயிட்ருக்குனு வைங்களே அந்த பாட்டு யாரு பாடுனா எஸ் பி பி பாடுனாரா எஸ் பி இல்ல ஜேசுதாஸ் பாடுனாங்ளா இல்ல மனோ பாடுனாரா அத பிரிச்சி பாக்கற அளவுக்கு அவுங்களுடைய கொரலு வந்து எனக்கு அந்த அளவுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு கேட்டு கேட்டு அவுங்களுடைய கொரலலா கேட்டு நமக்கு அந்த அளவுக்கு பழகிடுச்சு ஆ இந்த பாட்டு மனோதா பாடுனாங்க அப்டின்ட்டு இந்த பாட்டு யேசுதாஸ் இந்த பாட்டு சித்ராம்மா பாடுனாங்க அந்த அளவுக்கு நமக் பிரிச்சி பாக்குற பக்குவோ தெரிஞ்சிருக்கு அது கேட்டதுனால நா கேட்டுக்கிட்டே இருப்பே நானு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த பழைய பாட்டுதா. ஹிந்தி பாட்டுலயு பழைய ஹிந்தி பாட்டுலா கூட கேப்பே. அதுல ஹிந்தில யாரு ஹிட்டுனா பாட்டுலயே ரஃபி முஹம்மது ரஃபி அப்டின்ட்டு அவுங்களுக்கு வந்து செலையே வெச்சிருக்காங்க டெல்லில அந்த அளவுக்கு ஹிந்தி ம் தெரிஞ்சிக்கிங்க. இது வந்து தெரிஞ்சிக்க வேண் கூடிய பேச்சுக்காக தான் இந்த ஆப் இதெல்லா தெரிஞ்சுக்க இப்ப தமிழ்ல நமக்கு எப்டி எஸ்பிபி இருக்காங்களோ அதே மாரி ஹிந்தில வந்து முகமது அப்டின்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவரு இறந்துட்டாரு காலம் ஆயிடுச்சு அவரு முகம்மது ரஃபிக் அவரு
மொகம்மது ரஃபீக்
ஆமா அவர தெரியாத ஆளே இருக்கா மாட்டாங்க அந்த அளவுக்கு அவரு அவருடைய கொரல கேட்டாலே அந்த துக்கம் கரைஞ்சி போயிடும் நம்ம துக் துக்கமா இருக்கும்போது துக்கம் நமக்கு வெளி வெளியே வந்துரும் அவருடைய பாட்ட கேட்டா அந்த மாரி பாடியிருப்பாரு அவரு அவர் இறந்ததுக்கு அதே மாரிதான் எஸ் எப்டி எறந்தாங்களோ அரசு மரியாதையல்லா பண்ணாங்களோ அதே மாரி அவுங்களுக்கோ அப்டிதா அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளு அவுரு அவர் வந்து ஹிந்தியில அந்த அளவுக்குயிருந்தாரு அ இப்ப எஸ்பிபி இருக்கிற எடத்த யாராலுமே புடிக்க முடியாது அவருடைய எடத்த யாரல அவு பையனால் கூட புடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவரு இருக்காரு அதே மாரி ஹிந்தில அவரு யாரு அந்த முகமது ரஃப்க்அவருடைய எடத்த இது வரைக்கும் அவருக்கு பையன்ல்லாம் இல்ல அவர் எடத்தை யாருமே பிடிக்க முடியல தக்க தக்க வச்சுக்கவே முடியல அந்த அளவுக்கு அவரு காந்த குரல் சொல்லுவாங்க தெரியுமா ஈர்ப்பு அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கு அதே மாதிரி நம்ம தமிழ்ல நம்ம எஸ்பிபி எனக்கு இவரும் பிடிக்கும் அவரும் பிடிக்கும் அவரோட ஹிந்தி பாட்ட கேட்பேன் தமிழ் பாட்ட கேட்பேன் தெலுங்கு தான் தெரியல அதெல்லாம் கத்துக்கணும் இனிமேல் தான் செரி
தமிழ் மட்டுதா தெரியு இந்திதா அவ் அவ்ளவா தெரியாது ஆனா ஆ சென்னையில இருக்கிறவங்க தா
சரி சார்
ஆனா ஆஃபிஸ்ல பேசுவாங்க இந்தி ஆனா எனக்கு ஹிந்தி பேசணுனு ஆசையா இருக்கு ஆனா அவங்க பேசுறது புரியாது எனக்
நீங்க அதலா கவனிச்சு கேக்ணுமா கவனிச்சு கேட்டா கண்டிப்பா புரியு இப்ப நா வந்து என்னுடைய சுத்த லாங்குவேஜ் தே உருதுதா பக்கா உருது நானு பேசுறது இப்ப தமிழ் எனக்கு எப்டி தெரியுது இந்த அளவுக்கு பேசுறானு அதேதா கத்துக்க வேண்டியதா நம்ம மனசு வச் சா எதுமே முடியாதது இருக்கு
இப்ப நா தெலுங்கு பேசுறனாலயே தமிழ் அவ்ளவா எனக்கு வர மாட்டேங்தே
இங்க தமிழ் வந்து கொஞ்சோ தித்தி தித்தி அதாவது திக்கி திக்கி பேசுற மாரி தெரியுது தமிழ் பேசும்போது
ஆ அதுதா தெலுங்குல பேசுறேனா அதனால இப்ப தமிழ் அவ்ளோ வர
ஆ ஆமா ங்க பேச்சு ஆமா நமக்கான நேரோ முடிஞ்சிருச்சுமா மணி கரெக்டா பத்து செகண்ட் ஆயிடுச்சு பத்து நிமிஷோ ஆயிடுச்சுமா நா ஃபிரீயா இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ர பேசுங்க தமிழ்ல பேசலா சரிம்மா நன்றிம்மா